ஆ போயாச்சுமா தோ சாப்பாடு வெந்துட்ருக்கு அத வெந்துட்ச்ன்னா தயிர் போட்டு கெலக்கி குடுக்க வேண்டியத் தா அவுங்களுக்கு ஆ வாங்கிட் ட்டு வந்துட்டே
சேரி சேரி பசங்க வன்ட்டாங்களா
இன்னு இல்லமா ந நா நேத்தே வர்ல ப பா அவுங்க எங்க நாத்தனார் வீட்லயே தூங்கிட்டா படுத்து நா இங்கயே படுத்துக்குறமா நா படுத்துக்குறமா ஆமா
கிட்டியா கிட்டியா உங்க வீட்டுக்கு அங்கியு
ரெண்டு தெரு தள்ளி
ஓகே ஓகே அப்பன்னா ப்ரச்சன இல்ல மழையா
கேட்ட மழை இல்லம்மா சாப்பாடு வெடுச்சிட்ருந்தே அய்யோ வெயிலு வெயிலு மண்டக் காயிது நம்ளுக்கு இங்க அவுளோ வெயிலு
ணிக்கு மேல இடி இடிக்கிற்து என்ன காத்தடிக்கெற்து எ
மூண் மணியா இங்க ஆறு மணி வெரிக்கு சும்மா கொளு கொளுன் கொள்த்துதுங்க ஒரு அஞ்சர ஆறு கிட்ட வர் ம் போத்தா ப கொஞ்ச அமைதி ஆயியாச்சு சூரிய பகவானுக் அது வெரிக்கும் சும்மா ஸ்ட்ரா போட்டு உறியிறாரு போல எல்லா எனர்ஜியு இங்கே சென்னையில நேத்து கொஞ்சொ பரவால்ல நேத்து வெயில் தா ஆனா ஒரு நால் மணி போல கொஞ்சொ மழ வர மாரி இருட்ருச்சி அதுக் கப்பத்துக்கு வெயிலடிக்க ஆரம்பிச்சிது இன்னைக்கி எட்டு மண்லந் இதே சம வெயிலு
இல்லமா ம் ரொம்ப கஷ்டோ ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக்குது ஐயோ போச்சே
நா ஒண்ணு பண்றத்துக்கு ஃபோன் எதா ப்ரச்சனையான் பாத்தியா
ஆமாப்பா என் பையன் கீழ அந்தக் கீழப் போட்டுப் போட்டுபெ போட்டு டிஸ்ப்ளே சைட்லலா லைட் டு எரிதே அத ரெடி பண்றதுக்கு இல்ல ரெடி பண்ணா ஐயோ போ போணுமே கடைக்கி வர்னமே வெயில் வெயில பாத்தாவே பயமாருக்குது நம்ளுக்கு
போண்மே இந்த வெயில வந்திர்சா போ
அதனாலதா கம்முனு ஒக்காந்துட்ருக்கே எனக் கஷ்ட்டமாருக்குது
அப்ப எங்க அத்த கூட சொன்னாங்க எவ்ளோ வெயில் அடிக்குதோ அப்பற மழ அவ்ளோ
மழ அத்தா அத்தா ம் மழ எங்கயு போகற்துக்கு இருக்காது வ வெயில்னா கூட கொட எடுத்துன் போயில்லா அந்த மழைல எ
மூலே கால் தண்ணி சே நம்ம வெளியே போவே நம்ளுக் மொதல ஓ மழைல போனுமே ன்ற மார்ருக்கு வெயிலு வந்த அய்யோ வெயில் போதுமேன்ருக்கு
ம்க்ம் ரொம்ப கஷ் எல்லாமே எல்லாத்துக்மே பயிந்துட்டு பயிந்துட்டு பயிந்துட்டே வீட் இதுல ஒக்காந்துகிறது
அதுதா இந்த இந்த ப பனிகாலோ வந் அ அதுக்கு மேலாண்டி
அக்அ குளுர் கால்த்துல உஷாரா வெச்சுக்கணுவாங்
அதுதா ஆ கடவுள் மைண்ட் வாய்ஸ் உங்குளுக் எது குடுத்தாலு இப்டி பண்றீங்களே நா என்னத்தா உங்குளுக் குடுக்குற்து நெனைப்பாரு போல அவரு வெயில் குடுத்தா ஜயோ வெயிலுன்றீங்க மழ குடுத்தாலு அய்யோ
அதா அதா என்னவோ இல்ல தொடர்ந்து இதே மாதிரி நம் பா ஹாஃபனவர் இருந்துந்தா எவ்ளோ நல்லாந்திருக்கூல
ஆமா ஆமா அ அதெல்லா இல்ல
எது பண்ணாலு இது பண்ணா தப்பு அது பண்ணா தப்பு இது பண்ணா அதாயிடு இது பண்ணா அதாயிடு பாப்பாபப் பாப்பப்பா முடியலடாப்பா சாமின்ற மாரிகிது
ஆ கா கடவுளே நானே சும்மா செவனேன்ருக்
அதா அதா என்ன கொஞ்ச நேர ஃப்ரீயா விடு மட் இன்னைக்கு நீ தூங்குனா ஆஹா ஒக்காரும் போது கடவுளே எழம்போது கடவுளே
யாமா எனக் கொஞ்ச ரெஸ்ட் இருக்க வேணாமா ஓ நீங்க ரெஸ்ட் எடுக்குறீங்களே எனக்கு ரெஸ்ட்டு கொடுங் நன் வேரு
தொட்டா குத்தோ ஒக்காந்தா குத்தோ நின்னா குத்தோன்ற மாரி கதவுளே கடவுளே நின்
அதேதா நேத்தே துணி எல்லா மடிச்சி வச்சு மூணு மூணு புற. தோனிச்சி
ஏ டெய்லி தோ டெய்லி வாஷ் பண்ணிறீங்கில்ல?
வாஷ் ப மடிச்சி எங்களுக்கு மேல இருக்.
ஆ இப்ப சொல்றீங்ளே அதுதா ரொம்ப பெரிய கஷ்டோ நா குடர் இன்னால் துணி நேத்துதா மடிச்சி வச்
அதுதா இருக்குது கீழ இருந்த மச்ச மச்சு உள்ள மேல பொண்ணுமா மேலையு சோ மெனி பட்ன எங்க அத்த மேல அந்த கூடயில மடிச்சி வச்சிருவாங்க துணிக்கூடையில மேலயே இரு நா கீழ ஏதாவது ஒழுங்கு தனித்தனே பாப்பா டிரஸ் தனியா ஏ டிரெஸ் தனியா எங்க ஹஸ்பண்ட் டிரெஸ் தனியா குட்டி பாப்பா டிரெஸ் எல்லா மடிச் சி அத வெரைட்டி வெரைட்டியா மடிச்சி புது டிரஸ் வரத்துல வக்கணு ரெகுலரா போடற டிரெச ஒரெடத்துல வெக்கினு அதெல்லா பாத்து மடிச்சி வெப்பே எப்பவீங்க வேல மழ மழய பாத்ரவர் இது என்ன நா உனக்கு சேரி மேகத்த பாத்து இன்னு கொஞ்ச துணி இருக்குது செரி அப்புற மடிச்சுக்கலா இப்பத்திக் முடியாது.
ஆமா ஆமாப்பா எல்லாமே உக்காந்தா நின்னா குத்தோ ஆஹா அதுவு அந்த துணி மடிச்சி எத்து வெக்கிறது ரொம்ப
ரொம்ப ரொம்ப கஷ்டம்
மு ரெண்டு மாடி எ ஏ ரெண் மாடி தாண்டி எத்துன் போய் வந்துட்டே திரும்பவு ஒ காஞ்ச பிரிக்க மேல இருந்து கீழ
அதுதா இப்ப ஒரே இதுன்னா பரவால்ல பால்கன்லட்டு துவச்சிட்டு சால் போட்டு அப்படியே ம மடிக்க சே மேல இங்க அது மேல ஏறி அந்த தா அதுதா.
அது வேற மடிக்கினு. வைக்கினும் அவங்கவுங்க இடத்துல எப்ப எப்ப பா. அப்பப்பா
அது வெக்கிறது ப்ரச்னல்ல வெச்சிட்டு அட்த் நாள் பாக்கும்போது அந்த பீரோ அப்டி டமால் சௌண்ட் என்னடா இது நேத்து தான்டா அவ்ளழகா அடிச் ரிஸ்ட்ரிக் பண்ணா
அத் தா அத் தா
அந்தத அங்க சொருக்றது அத எப்படி இங்க சொருக்றது டிரஸ்ஸ அதே சுருட்டி சுருட்டி வச்சிர்றது
இவுர் ஆஹா ஒரு டிரஸ்ஸு எடுத்தா இன்னொரு டிரஸ்ஸு கீழ விழுமே இப்பதான அடுக்கி வெச்சிக்ராங்க அப்டினே இல்ல ஆவ் துணி அப்டியே எடுத் யூஸ் பண்ணிக்லானு இல்ல நடுல இருக்றது இழுப்பாங்கோ அ வி எல்லா வேலையு செஞ்சா கூட கண்ணுக் தெரியாது வீட்லஸ் சும்மா தானே இருக் எடுத் எடுத்து வை அப்டின்ட்டு பேய் மேக்கப்பு
கோவியோ வருது கண்ட்ரோல்லு கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்டே சாந்தமாயிடு விடு நடப்பாங்க அப்பா டேமேஜ் செரி சண்ட போட்டாலூ நம்ளுக்கு இருக்கூ சண்ட போட்டமே வேலைக்கு போற மனுஷன்ட்ட சண்ட போட்டமே செரி போடா அப்டின் பொழச்சு போடா இருக்கா பாப்பா எழுந்துட்டாளா
இல்லப்பா மாமியாருங்க ரெண்டு பேர் இப்பதா வந்தாங்க உஹூம் ஆமா உஹும் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ஒக்காந் டீ வி பாத்திட் திர்க்காங்க இன்னொருத்தரு உள்ள போயிருக்கறாங்கோ
உம் பாப்பாக்கு என்னா சாப்பாடு மத்தியானத்துக்
அது தயிர் சாதமே ஊட்ட வேண்டி தா அதாப் சொன்னே கொஞ்சோ லூஸ் மோஷன் மாரி ஆவுது அப்டினிட்டு. ஹீட் ஆயிட்ருக்கிது யூரின் கூட எல்லோவா தா போறா லைட் தா செரி ஹீட் ஆயிட்டு ஏ கெர்டு ரைஸே ஊட்டிக்கலா அப்படின்ட்டு கம்னு ஆயிட்டே
எனக்கு என்ன பண்ணுவான்னா பாப்பாவ ஜொரோ அடுச்சு நா மயங்காம பெப்டைல் சொல்லாங்க பேரஸ்டோன் மாத்தர நீ போட்டு பால் குடுப்பா பவ் இது அப்டியே இதுவாகு கொஞ்சோ அப்டின்னு வாங்க செரி நம்ம அது வேர தோண்ணு அவளுக் ஒடம்பு சரியல்னா நம்ம மாத் போட்டுக்கணு நம்ம போல மச்சி பண்ண அவங்களுக்கு
ஆஹ் அத் உனக் எப்டி சொல்றதுன்னா இது சாப்ட கூடாது அது சாப்பிடக்கூடாது
அது அது ஆம்பளை பையன போச்சு நெறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்டியே கெடையாது எது வேணா சாப்பிடு ஒண்ணாகது ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஏ உன்னா சாப்புடாத ஆன்னா சாப்புடாத பிச்சு சாப்பிடாத அத சாப்பிடாத கொழந்தைங்க மந்தமாயிடு கொழந்தைங்க இப்டிதா சொல்லுவாங்க போவாங்க மோசன் போயிடுவாங்க ஆனா போங்கடா எதிர் ன்னு சாப்பிடல நானு அது முக்கியமா புடிச்ச விஷயம்னா அது இரு அஹ் நம்ம சாப்படுற விஷயோ அத சாப்டகூடாதுன்றுருவாங்க
ஆமா ஆமா
மூணு வருஷ பால் குடுக்கலனா மூணு வருஷம் சாப்ட முடியாதா அந்த சாப்பாட அதுக்கப்பறம் நம்மளுக்கே அது வேண்டான்ற மாரி பீல் ஆயிடு ஏ போ எனக் சோறே வேணா
முடியலடா அபா சாமி ந்த மாரி ஐயோ ஆ ஒரே செக் ரெண்டு வருஷ ஆச்சு பா இதோட
உம் அதேதா அ ஒரு பெரிய எதிரி மாம்பழம் தா ஆம்ப பசங்களுக்கு மாங்க மா வரனாக் சாப்பல ஒரு ரெண்டரை வருஷ பாப்பாவுக்கு ரெண்டரை வயசக்கு தா குடுத்துபாக்கி பண்ணேன் ரெண்டு வருஷமு குடுக்கல அப்டியே ஏக்கமா பாத்துட்டு போயிடுவே எனக்கு மாம்பழ நல்லா புடுவே ஒரு மூச்சட்டு போயிடுதா ஒன்னு சாப்புறதுக்கில்ல ஒரு பீச்சு கூட வாய்ல வக்க முடியா எனக் வீட்ல மாங்கா போட்டு ஸ் கொழம்ப செய்யாமருந்தாங்க அத கொழம்புல நானு சாப் ப்புடுவே அப்டின்னு ஒரு வர்ஷம் மாங்கா சப் இப்பதா இந்த ஒரு அஞ்சு மாசமாதா அ ஃபீட் பண் நிறுத்திற்கே பாப்பாவுக்கு பஞ்சம் மாசொ நல்லா சாப்பர்றது
த மாரி இது நம்முளுக்கு நம்பளுக் புடுச்சது எப்பஸ் சாப்டுவொமோ தெர்ல்லியே அப்டின்ற மாதிரி இகுது
அங்க இவனுக் அப்பதா நம்பல்க் விடிவுகாலோ வரு இப்ப ரீசன்டா கருப்பு படத்து போயிருந்தே ஒ ரெண் நாள் முன்னாடி அவ் செம்ம காட்ச் சுத்தி தேடிட்ருந்தே யாருக்காது சாமி வரு சாமி வருன் இந்த க்ளைமக்ஸ்ல இந்த நேர் த யூடுபுல போட்டுர்தாங்கள்ள த கருப்பு பட க்ளைமாக்ஸு சாமி வரு நெறைய பெருக்குனு யருக்காது வருதா வருதான் பாத்துட்டேருந்தே திரம்பல்ல லைவ்ல பாக்கலா அப்டினு நம்ம து நறய பேருல்ல இன்னக்கி ஆ நல்லாருந்தது படொ ஜாலியா பாக் ருக்கு வர்ல ஆனா ஜாலியா பாக்லாம் ஒரு கதை இல்ல ஆமா என்டடைன்மெண்டா ஃபேமிலியா போய் ஒரு படத்த ஜாலியா பாத்துட்டு வர்லா அக்காவது துமே இல்லல்ல கடைக்குனு வருல்ல அந்த சாவி இங்கெ இல்லியே வண்டி சாவி அ அந்த கதைய நம்ப ஜாலியா பாத்துட்டு வர்லா அது மாரி அது ஆ க்ளைமாக்ஸு அசத்திட்டாங்க இல்லமா இல்லமா அதல்லா இல்ல கதை‌ இல்ல அவ்ளதா ஆனா நம்ப ஜாலியா போய் சிரிச்சிட்டு வர்லா போ படத்கு எதுக் போறோ ஜாலியா என்டைர்மண்டு சிரிச்டு வரணூ அதுக்கந்த படோ ஒர்த்துதா க்ளைமக்ஸ் நல்லா பண்ணிருகாங்க
அ அதாவது வயசானவங் பாக் க்ற மாத்ரி கிது கொஞ்சு நா சின்ன பசங்ளா பாக்குற மாத்ரி இல்ல அப்டின்ற மாரி ஸ்
அத் இப்பருக்க புட்டளைங்ளுக்கு ஆ எப்டி சொல்றது இந்த மூணு லவ்வு நாலு லவ்வு அதனால தா இவங்ள புடிச்சிருக்கு அவதம் நம்ம ஃபேம்லியா போய் ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ட்டு வ ல அந்த மூவில கிளைமேக்ஸ் சூப்பராருந்தது அந்த சாமி வேஷம் போட்டாங்கல கருப்பு அது சம ஹைலேட்டு மியூசிக்கெல்லா சான்ஸ் இல்ல டம்மு டம்மு டம்மு தேட்ரே ஆ ரண்ட்ரிச்சி நா அது அம்கினா ஃபோன்லப் காட்டுனா எனக்கு ஃபோனே வேணா தேட்டர்தா போய் அத முடிச்ச எங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போனே எ கூட்டிட்டு போங்க அப்டினு ஆ நம்பக் நம்ப ஒர் ஒ ரெண் நாள் முன்னாடிமா
செரி செரிப்பா நாளைக்க வெள்ல போறீங்ளா
சாப்பாடு போட்டு வந்துற வந்துட்டா ஓக்கே மா பாய் ம்